தோழிக்கி
அ கேக்குதுங் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே தோழி வீ்ட்ல எல்லா நல்லாருக் காங்களா ஆ சாப்டேங் தோழி நீங்க சாப்டீங்களா
இன்னோ இல்ல இனிமேதா சாப்பிணு
சேரி இன்னு நேரமா ஆச்சு இன்னு நீங்க சாப்புலீங்களா
இல்ல கொஞ்சோ ஒர்க் இருந்துச்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சோ லேட் ஆயிருச்சு
சேரி சேரிங்க தோழி என்ன சமச்சீங்க
இப்பவா இப்ப கொழந்தைக்கு தோச கேட்டாங்க அவுங்களுக்கு தோச சுட்டு குடுத்தே
சேரி சேரி விட்டமீன்
மதிய லன்ஸ்சு செய்யு போதே கொஞ்சோ அதிகமா செஞ்சுட்டே
ம் ம்
அதனால அதுவே அப்டியே வச்சுட்டு இருக்கே என்ன திசு கொஞ்ச டயர்டா இருந்துச் ங்களா அவுங்க லீவ் இன்னைக்குதா எனக்கு லீவ் கெடைச்சது சன்டே ஒரு நாள் தா லீவ் கெடைக்குது
செரிங் தோழி
வீட்ல வேல செய்றதுக்கே கொஞ்சோ கஷ்டமாயிடுச்சுங்களா அதனால அது சிக்கன் செஞ்சே கொழந்தைக்கு பாப்பா சிக்கன் கேட்டா திடீர்னு கேட்டா அவ அதிகமா சாப்ட மாட்டா சிக்கன்னாவே சேரி இன்னைக்கி கேட்டா அதனால சிக்கன் எடுத்து செஞ்சோ செஞ்சுட்டு வறுவல் செஞ்சு குடுத்தோ அவளுக்கு
செரிங்க தோழி
தொட்டு அவள தூங்க வச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு அதனால
சேரி சேரி சேரி செரி செரிங்க தோழி நாங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷு அப்பறோ இரால் வறுவலு அப்பறோ அ மீன் கொழம்பு செஞ்சோங்க தோழி
ஓகேங்க ஓகே என்ன குழம்பு சொன்னீங்க
மீன் கொழம்பு
புரில
ஃபிஷ் கிரேவி
ஓகே ஓகே எனக்கு வேறே நெய் கொழம்புன்னு கேட்டுச்சு அதனாலதா சேரி என்னடானு
சேரி சேரிங்க தோழி
ஓகே ஓகேனு சொல்லிரு
மீன் கொழு மீன் கொழம்பு உங்களுக்கு அதிக நான்வெஜ்ல எது பிடிக்கு
எனக்கு அதிகமா நான்வெஜ்னா மீன் சாப்டுவே அதிகமா அப்பறமா வந்து ஆ அது மட்டுதா அதிகமா சாப்புடுவே எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது மீன் மட்டுதா வறுவல் சாப்பிடுவே மீன் குழம்பு
ஆ அது ரெண்டு நாள் வச்சு சாப்ட்டா அவ்ளோ டேஸ்டா இருக்கு
அதுக்கு வந்து மீன் கொழம்புக் வந்து நா அதிகமா சாப் படறது வந்து பாத்தீங்கனா கே ராகி மாவு களி செய்வோ அது ரொம்போ புடிக்கு எனக்கு அது மட்டுதா எனக்கு அது செய்யு அது சாப்பிடுவே நா அதுக்கு
சேரி சேரிங்க தோழி
கொழந்தைக்கு அதுதா குடுப்பே இன்னைக்கு அவங்க தோச கேட்டாங்க அதனால அவங்களுக்கு அத செஞ்சு கொடுத்துட்டே ஹஸ்பன்டுக் கு வந்து தோச வேணுட்டாங்க சேரி அதனாலே செஞ்சு கொடுத்துட்டு வந்தேங்க அவங்ளுக்கு நா அம்மா வீட்டுக்கு போனா அதிகமா அதுதா சாப்புடுவே நா நாளைக்கு வரேம்மா சொல்லிட்னா அம்மா இன்னைக்கே மீன் குழம்பு செஞ்சு வச்சிருவாங்க எனக்கு ஏன்னா அது ப்ச் நைட்டு் செஞ்சு காலைல சாப்டம்னா நல்லா இருக்கும்ன்றதுனால அம்மா எனக் செஞ்சு வெச்சிரோ அதிகமா அதுதா அப்புறமா பாத்தீங்கனா எப்பயாச்சு ஒரு டைமு அம்மா ஆட்டுக்கறி செஞ்சு குடுப்பாங்க எனக்கு
அ அ
மட்டன் செய்வாங்க மட்டன் செஞ்சு குடுப்பாங்க எப்பயாச்சு ஒரு டைம் தா அதுக் கேட்பேன் நானு அப்ப அது செஞ்சு கொடுக்கு எனக்கு அம்மா எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா ரொம்ப புடி ச்சது பாத்தீங்கனா எனக்கு அதுதா மீன் குழம்பு தா அதிகமா சாப்புடுவே நானு கண்ணுக்கு நல்லது இல்லீங்களா கண் பார்வைக்கு நல்லதுன்றது அதனால அம்மா எனக்கு அதுதா செஞ்சு கொடுக்கு எனக்கு
செரி செரிங்க தோழி
ஒன் மந்த் ஆயிச்சு அம்மா வீட்டுக்கு போய் கூட மிஸ் பண்றே எங்க மம் மி ஆனா போன் பேசுற வீடியோ கால் பேசுனா கூட பக்கத்துல போயிட்டு இருக்கதுக்கு எங்கங்க டைமே கிடைக்கும் மட்டுதா எங்ளுக்
ஆமாங்க தோழி நம்ம வீட்டு சுக எங்கேயுமே வராது அ
ஏங்க என்னங்க பண்றது எங்க வேல மேல லீவ் கிடைக்க மாட்டேங்குது எங்ளுக்கு எமர்ஜென்சி வேலைன்றதுனால
ம்
அடிச்சு புடிச்சு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல இங்க சமைச்சு இவங்க கூட கொழந்தைய ஸ்கூல் அனுப்ச்சு சோ டயர்ட் ஆயர்றேன் நானு
ம் ம்
சொல்லிட்டு இருக்க சார்கிட்ட சார் ஒரு டூ டேஸ் மட்டு லீவ் குடுங்க சார்ன்னு சொல்லிட்டு இருக்கே அவர் லீவ் குடுத்தாருனா அந்த லீவ் நாளைக்னா இன்னைக் இ இன்னைக்கு ஈவினிங்கே ஓடி போயிடுவே
அஅஅஅ
அந்த அளவுக்கு அம்மாவ ரொம்ப மிஸ் பண்றே நா ப்ச் இருந்தாலு அம்மா வீட்ல இருக்கிற அந்த ஒரு சு கோ பா பா ஹஸ்பன்ட் வீட்ல வராது நமக்கு
அது வேணா உண்மதாங்க தோழி
ஏன்னா அம்மா இருக்குற அப்பா அம்மா இருக்குற வரைக்கியு தா நமக்கு அந்த ஃபீல் எல்லாமே அதுக்கப்புறே அதெல்லா கெடைக்காது
ம் ம்
எனக்கு கூட பொறந்தவங்க நாலு அண்ணா தம்பிங்க நா வீட்ல ஒரே ஒரு பொண்ணு
ஆனா ரொம்ப செல்லமா வளந்திருப்பீங்கல்ல
இல்லைங்க அப்படில்லா இல்லயே
அ
அ அதெல்லா செம்மையா அடியிலா நா அப்புற நறைய வாங்கிருக்கே அப்பா கிட்ட படிக்கலன்றதுக்காக அப்ப நறைய அடிச்சிருக்காரு சம்மையா வாங்கிருக் கே அதே மாதிரி விவசாயோ அப்பா வீட்ல செய்வாங்க
அ அ நாங்களு விவசாயோ தா தோழி என்ன விவசாயோ பண்றீங்க
அஆ நெல்ல செய்வோம் கம்பு கேழ்வரகு
அ அ
அந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாரி
தகுந்த மாதிரி போடுவீங்க நாங்க பாத்தீங்ன்னா வெறும் வெற்றிலை மட்டுந்தாங் தோழி
ம் ம் ம் இப்ப இந்த சீசன் வந்து எங்களுக்கு வந்து வேர்க்கடல அதுதா இப்ப போடுவோ நீர்பசன இருந்துச்சுன்னா அதுல நெகுலு வெளைச்சல் செய்வோ
சேரிங் தோழி
ம் இப்போ நே சின்ன வைசுல எனக்கு வேர்கடல என்னன்னே தெரியாதப்போ அதுதா தெரியாத வயசு அப்போ அது அந்த செடி சே அ இது பண்ணுவோல்லைங்களா அ எப்பிடி சொல் எங்க ஊர் சைடு சொன்னாக்க கொத்தி விடுவோ சொல்லுவோ
ம் பறிக்கறதுங்களா அ
அது செய்லன்ட்டு சொல்லிட்டு அப்பா அங்க பக்கத்துல ஒரு மரோ ஒன்னு இருந்துச்சு அந்த மரத்துல கெளைய பறிச்சு அந்த கெளூயில அடி சமையாடி அடிச்சுட்டாரு அழுவுனா அழுவ அம்மா எங்க விட் விட்ருங்க வேணா பொண்ணுக்கு வலி குடுக்கு வேணா உடுங்க ஆனா உண்மையிலே நா அதுல கத்துகிட்டது என்னன்னா அன்னைக்கி அப்பா அந்த எடத்துல என்ன அடுச்சிட்னால தா இன்னைக்கி நா எல்லா வேலையு எனக்கு செய்ய கத்துக்க தெரிஞ்சுக்கிட்ட
ம்
இல்லன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது
அது வேணா உண்மதா தோழி
ம்
எங்க வீட்டிலியு இப்பிடிதா விழுகு ஒரு வேல தெரியேலின்னு சொல்டன்னா அந்த வேலைய முடிக்கிற வரைக்கு அந்த எடத்து விட்டு என்ன நகரவே விட மாட்டாங்க செஞ்சுட்டு நீ எங்கேயா இருந்தாலு போ அப்டின்றுவாங்க
ம்
வேற வழி இல்லாம செய்யற சூழ்நெலையா வந்து நிக்கு
ம் கண்டிப்பா கண்டிப்பா
ஓ ஏ முடிஞ்சலவளுக்கு எ நா கூட என்னோட ப்ளவுஸ்லா நா வெளிய எல்லா தைக்க குடுக்க மாட்டே தோழி ஏ ஏ பிளவுஸ் தா நானே தச்சுப்பே சுடிதாரு செரி நானே தெச்சுப்பே இதெல்லா எங்க அம்மா பண்ற வேலைங் தோழி கத்துக்க கத்து கத்து கத்துக்கன்னு ரொம்ப என்னைய கட்டாயப்படுத்துனாங்க
நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குறது உண்மையிலியே நல்ல விஷியோதாங்க
ம்
ம் உங்ளுக் ரொம்ப நல்ல வி
ஈடுபாடே இல்ல புடுச்சு நச்சு பண்ணி கத்துக்க வச்சாங்க
ஆனா அப்ப அது வேண்னா அப்போ உங்களுக்கு அது கஷ்டமா தெரிஞ்சுப்போ இப்ப நம்ம நம்மளுடைய துணி நம்பளே தைக்கும் போது இல்ல நம்ம துணி நம்மளே போய் தைக்கும் போது அது எவ்ளோ ஒரு சந்தோஷோ தெரியுங்ளா ச்ச என்னாலயு முடியு அப்டிங்கற அந்த ஒரு நம்பிக்கைய கொண்டு வந்து நம்முளுக்கு குடுத்தாங்க பாத்தி தீங்களா நம்ப ப்பம்மா உணமையிலே இதெல்லா பெரிய விஷியங்க அதெல்லா வந்து ஆனா எனக்கூ அது தெரியு நானு வீட்ல ஆ ச இப் இப்ப இங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்பறொந்தா நா கூட அது கத்துக்கிட்ட அதுக்கு முன்னா எனக்கு அது தெரியாது ஆனா மாமியாரு சொன்னாங்க எனக்கு உனக்குன்னு ஒரு தொழில்மா உனக் உனக்குன்னு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ற மாறி ஏதயாது ஒன்னு கத்துக்கோ அப்டின்னு சொல்ட்டு அம்மா சொன்னா எங்க மாமியாரு அம்மான்தா கூப்டுவ அவுங்கல அவங்க மூலியமா தா நா வந்து இப்போ டெய்லரிங் கத்துக்கிட்ட கத்துக்கிட்டூ வீட்ல சும்மா இருக்கும் போது எப்பயாச்சு எமர்ஜென்சி அப்டின்னா நம்ம எ என்னுடைய துணி நானே தெச்சுப்பே மிஷின் வாங்கி குடுத்திருக்காங்க எங்க மாமியார் தா எனக்கு அது செஞ்சாங்க அவுங்கதா எனக்கு மிஷின் வாங்கி குடுத்தாங்க உண்மையிலே ரொம்ப சப்போடிவா இருந்தாங்க எங்க மாமியாரு எனக்கு
செரி செரிங்க தோழி
எந்த ஒரு இதுவு இல்ல ஆனா இப்ப ரொம்ப மாமியாரு அவுங்க எறந்துட்டாங்க
ஆ செரிங்க தோழி
ஒரு சப்போடிவா இருக்கூ கொழந்தைய பாத்துக்கறதுக்கூ அப்போ டைம் இல்ல எனக்கு
ஆ
அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இப்போ கொழந்தைய பாத்துக்கணு வேலைக்கி போணு
தைக் ஆமா வேலைக் பேய்ட்லா நம்ம
ஒரு சப்போடிவ்க்கு எங்களுக்கு யாருமே இல்ல ஆனா ஹஸ்பண்ட் இருக்காரு ஓகே எனக்கு அது வரைக்கூ ரொம்ப சந்தோஷொ எனக்கு அவரு எனக்கு கொஞ்ச சப்போட் பண்றாரு அதனால எனக்கு ஓகே எனக்கு ஒங்களுக்கு எப்டி மேடம் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரா
அதெல்லா ஹெல்ப்ஃபுல்லா தாங் தோழி இருப்பாங்க
ஓகே ஓகேங்மா எனக்கு கொஞ்சோ ஈவ்னிங் வந்து எனக்கு முடியலீங்க அப்டின்னா எனக்கு டீ போட்டு கொண்டு வந்து குடுப்பாரு மெயின் சொல்ல போனா எங்க பாப்பா செய்வா எங்க தம்பி கொழந்த செய்யு எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு காஃபி வேணு அப்டின்னா இருங்க மம்மி நா கொண்டு வரேன் அப்டி டு கியூட்டா போயிட்டு செய்வாங்க அவுங்க எனக்கு செஞ்சு குடுப்பாங்க எனக்கு அவுங்க
செரி செரிங் தோழி ஆ
பரவால்ல எதோ ஒரு விஷயத்துல எனக்கு அவுங்க ஹெல்ப் பண்றாங்க பசங்க எல்லா செரி ஹஸ்பண்டூ சரி எனக்கு
செரி செரிங்க தோழி நீங்க எங்கெங்க தோழி ஒர்க் பண்றீங்க
நா ஷூ கம்பெனில ஒர்க் பண்றமா கேக்குதுங்ளா
ஆ கே விட்டு விட்டு கேக்குதுங் தோழி ஆ கேக்குதுங்க தோழி
ஆ அதுதாங்க ஷூ கம்பெனில ஒர்க் பண்ற நானு
செரி செரிங்க தோழி
ம் செரி வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு முடில அவர் ஒருத்தருடைய வருமானத்தையு வச்சு நம்மளால சரிக்கட்ட முடியாது இருக்கிற காலகட்டத்து அதனால அவர்கிட்ட அவர்கிட்ட பர்மிஷன் கே டுதா நா போயிட்டு இருக்க இப்போ ஏங்க நா போறங்க இந்த மாரி அப்டின்னு ஃபர்ஸ் இல்ல வேண்டவே வேண்டா எல்லாமே என்னாலயே சமாளிக்க முடியு நானே பாத்துக்கிற அப்டின்னாரு இல்லைங்க இப்போ நமக்கு வயசு இருக்குது ஓகே நம்ம செஞ்சுக்கிறோ கொழந்தைங்க கொஞ்சோ பெருசாக ஆகா அதுக்கப்ற லைஃப்ல அவங்கள நம்ம எதிர்பாத் து நம்ம வாழக்கூடாதுங்க ம் அவங்க எதிர் பாத்து நம்ம ஆள கூடாதுங்க அவங்களுக்கு நம்ம படிக்க வச்சு அவங்கள ஒரு நெலைமைக் கொண்டு போயிட்டங்கன்னா அப்ற நமக் இருக்குன்றது நமக்கு எல்லாமே போயிடுங்க இப்ப வந்து கொஞ்சோ கொஞ்சோமா சேவிங்ஸ் நம்மோ பாப் போங்க நீங்க சம்பாதிக்கிறது வீட்டுக்கு பாத்துக்கிட்டா கூட நான் சம்பாரிக்கறத கொழந்தைங்க படிப்பு செலவு பாத்துட்டு நான் எனக்கு என்ன நம்ம நம்ம ரெண்டு பேருக்கு என்ன சேவிங்ஸ் தேவையோ கொஞ்சோ கொஞ்சோ மா பாத்துக்கலாங்கன் சொல்லிட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் இப்ப போயிட்டு இருக்கே நானு
செரி செரிங்க தோழி
இல்லனா அவரு அனுப்பவே மாட்டேன்தா சொன்னாரு அவரு நா தா வலு கட்டாயமா அவர்கிட்ட கேட்டு போயிட்டு இருக்க அவரு இப்ப ஓகேமா அப்டின் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு
செரி செரிங்க் தோழி செரிங்க் தோழி நமக்கான நேரளைவுகள் முடிந்து சரி மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் தோழி மிக்க நன்றிங் தோழி
நன்றி நன்றி நன்றி